சொல்லுமா
ம் என்னக்கா என்ன பண்றீங்க
தக்காளி கட் பண்ணிட்ருக்கம்மா
ம் இந்த மதிய சமைல் முடிய்லிங்லா
ம் மதியான நம்மளுக்குதா
அ சேரி சேரிங்க்கா ஆமாங்க்கா எங்க இந்த வெய்யில் வந்ததுலேந்து வீட்லியு இருக்க முடில வெளியவு போ முடிய்ல எங்க போனாலு ஒரே அனலாவுது
ம்
காத்து கூட ஒரே அனல் அனல் காத்தாவே வீசுது
ம் ஹு இன்னா
உங்களுக்கு அப்டிதா இருக்குங்ளா
இங்யு பயங்ர வெயிலு ஒரு ரெண்டு நாள் மழ பெஞ்சிது அதுக்கப்ற ஃபுல்லா
ஆமாக்கா எங்க மரோ செடி கொடிதா வெட்டி போட்டுறதுல ஒண்ணு நம்மளுக்கு எப்புமே வெயில் கூட அதிகமா தெரியிது மா லாம் இருந்திரிச்சி நா கூட பா பரவால்ல அதுகில்ல படுத்துன்னு கெடக்கலா இல்லன்னா அங்க போய் உக்காந்தாது இருக்கலா இங்க எங்க பாத்தாலு ஒரு மரோ செடி கூட காணோ
ம்ம் ம்ம் அப்டிதா இருக்கு இங்கயே சரியான வெயிலு ஒண்ணு முடில
ஆமாக்கா எங்க எங்க வெயிலுக்கு சாப்ட கூட புடிக்க மாடிங்குது எதனா வந்து நம்ம கு குளிர் குளிர்ந்த மாரி சாப்ட்றதுக்குதா நல்லா இருக்கு
ம்ம்
வெயிலுக்கு ஏத்த மாரி ஏதா உணவு இருக்காக்கா நம்மளுக்கு சாப்
அதா கேழ்வ து அப்டித்தா கேழ்வரகு கஞ்சி இதல்லா தா ஒடம்புகு குளிர்ச்சி கம்மங்கூழு பாதாம் பீசின்ற க்குல அது ஆ மாரி சாப்ட்டா தா குளிர்ச்சியாகு ஒடம்பு
ஆஹ் ஆமாங்க்கா நானு ஒரு நாள் செரி வெளிய
இந்த வெயிலுக்கு ரெண்டு மூணு வாட்டி
ஆமாக்கா வெளியே போயிட் வந்தாலே இன்னு வேர்த்த அப்டியே வுவிருத்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள காஞ்சு கருவாடன மாரி இருக்கு
உம் உம்
சேரி அதுதா ஒரு நாள் வெளியே போயிருந்தே அங்க கூழ் கேழ்வரகு கூலுல்லா வெச்சுருந்தாங்க செரி வாங்கி குடிச்சா நல்லா தா இரு ச்சு ஆனா எனக்கு வீட்ல எப்டி செய்யறதுன்னு தெரில உங்களுக்கு தெரியுங்களா
உம் நைட்டே ஊற வெச்சுனு கேழ் கேழ்வரக அதல்ல அத வந்து அரச்சுக்கணு ஆமா இல்லன்னா இப்போ வந்து கடையிலேயே அரச்ச மாவே விக்கிது பாருங்க அத வாங்கி ம் கரச்சு இப்ப மத்தியானம் கரச்சு வெச்சிங்கன்னாக்கா நைட்டுக்குள்ள அடிக்கிற வெயிலுக்கு புளிச்சிடு அது புளிச்சிச்சனாக்கா நைட்டுக்கேன பண்ணிடனு அதுல வந்து சுட தண்ணி ஒரு குண்டால வச்சு கொஞ்சொ பெரிய கு பாத்ரமா அத விட் டு வச்சுட்டு அ நீங்க எவ்ளோ மாவு போடுறீங்களா அவ்ளோ பெரிய ஒ டா வச்சுக்கணு
உம் சரிங்க்கா
உம் தண்ணி நல்லா கொதிக்குல்ல இப்ப இந்த கரச்ச மாவு இருக்குதுல்ல அந்த மாவு வந்து நல்லா தண்ணியா க ரச்சிக்கணு கரச்சி அதுல ஊத்தி கலறக்கிட்டே இருக்கணு தண்ணி கொதிச்ச பெறகுதா ஊத்தணு கொதிக்கற்துக்கு முன்னாடி ஊத்தக்கூடாது
ஆஹ் அ சரிங்கக்க சர்
உம் ஊத்திட்டு அப்டியே களறினேந்தா க்க நல்லா திக்காயிடு அத வந்து அப்படியே மூடி போட்டு வச்சுட்டோனாக்கா காலையில எழுந்து உப்பு போட் டு கரச்சி வெங்காயம் தயிர் மொளகா இதெல்லாம் போட்டு குடிக்கலா
ஆஹ் சரிக்கா நானு முயற்சி பண்ணி பாக்குறே எப்டின்
செஞ்சு பாருங்க நல்லா இருக்கு எதாச்சு சந்தேகனா கூட கேளுங்க தொலைபேசியில சொல்ற நல்லா இருக்கு நம்ம கடையில வாங்கி குடிக்க றத விட வீட்ல செஞ்சு குடிச்சன்னா நல்லாருக்கு இந்த பசங்க குடிக்க மாட்டேங்குதுங்க அதனாலதா செய்யறதில்ல என்னைக் போது ஒரு நாள் செய்யறது
உம் ஆஹ் எனக்கு புடிக் க்குந்தா குடிக்க சரி எப்படி செய்யறதுன்னு தெரியல எனக்கு சரியா நம்ம எதனாது தெரியாம செஞ்சு சொதப்பி சொதப்பி வச்சுற போறோ டின்ட்டு நானு எதுவு முயற்சி பண்ணல சரி அதான் உங்ககிட்ட கேட்டு வேணா செய்முறை கேட்டு வேணா பண்ணலா
உம் நல்லா இருக்கும் வீட்டுல ரொம்ப நல்லா டேஸ்ட்டா இருக்கு ஒடம்புக்கு நல்லது. அவங்க எப்படி செய்யறாங்கன்னல்லா நமக்கு தெரியாதுல்ல அது எத்தன நாள் வச்சிருக்காங்க அப்படியெல்லா தெரியாது நம்மனா ஃப்ரெஷ்ஷா செஞ்சு சாப்புடணு
களி களி ஒரு டைம் செஞ்சு பாத்த அதுவே நல்லாவே வரல ஒரு ஒரு மாரி ரொம்பொ உர்ண்ட உண்டயா ஆன மாரி ஆயிடுச்சு
அதுதான் நல்லா கொதிக் க மொத ஊத்தணும் களி வந்து ரொம்ப கலறிகிட் டே இருக்கணும் கூழ்னாச்சு பரவால்ல கொஞ்சோ வந்து இதுவா இருக்கும் அது வந்து நம்ம மாவாவே கொடு கலரணும் கல இது பண்ண கூடாது தண்ணியா கரச்சு ஊத்த கூடாது
ஓ அப்படியா
தண்ணியா கரைச்சு ஊத்தணும் களிக்கு வந்து அப் அப்டியே போடணும் மாவ வந்து அந்த சுட தண்ணில வந்து ஒரு ஒரு புடியா ஒரு ஒரு புடியா போட்டு போட்டு கலரணும் அப்டி கலரும் போது நம்மளுக் இதுவ ஆவாது அப்டி இல்லனாக்க என்னா பண்ணனுனாக்க மொத்தமாவே போட்டுருணும் மாவ கரைக்க கூடாது
ஆஹ் சேரிக்கா.
மொத்த மாவையும் தண்ணில சுடு தண்ணில போட்டீங்கனாக்கா கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஊறிடும்
ஆஹ் ஆஹ் ஆஹ் சேரிங்க்கா
ச்சின்னாக்க நல்லாருக்கும்.
உம் சேரிக்கா. இப்ப நான் இதயு இப்டி முயற்சிப்பண்ணி பாக்குறேன் அனிப்ப
கொட்டிட்டாக்கா அந்த மாவ அது மாட்டு ஊறிடும் ஊருன்ன பிறகு அது ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணும் கொட்டிட்டு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு வெளிய போயிருக்கு அஞ்ச நிமிஷோ வெய்ட் பண்ட்டு அதுக்கப்புறம் நம்மோ வந் வந்து நல்லா கலரணும் கலர்னாக்கா சீக்கிரமா நல்லா சீக்கிரமா இதுவாயிடும் நமக்கு
அப்டியா சேரிக்கா இதுனே எப்டின்னு முயற்சி பண்ணி பாக்குறேன் எதுனா சந்தேகம் இருந்ச்சுன்னா னா உங்களுக்கு தொலைபேசி
நம்ம தண்ணியா ஊத்தினாந்தக்கா அது கூழுக்கு மாரி ஆயிடும் அது கட் ட்டிப்படாது நம்ம கழிக்கின்னும் போதும் நம்ம வந் இ இதுதா பண்ணும் பவுடராவே போட்ணும் அப்போ நல்லாருக்கு
ஆஹ் சேரிங்க்கா சேரிங்க்கா அப்ப நா வந்து மாவ் இப்பதா அரைச்சிட்டு வந்து வச்சிருக்கே சரி முயற்சி பண்ணி பா பாக்கறேன் எப்படி வருதுண்டு சரி நேத்து நைட்டு தா ஆஹ் சரி்கா நேத்து நைட் முருக கீர வாங்கிட்டு வந்தாங்க ஆ சேரி முருங்ககீர வெங்காயம்ல்லாம் போட்டு அட மாதிரி தட்டனே அது எனக்கு நல்லா வருது அது கொஞ்சம் தெரியும்ன்றதுனால ந நல்லா வருது ஆனா இந்த கலியும் கூட மட்டும் தா எப்படனே வரமாட்டேங்கது
நல்லா வரும் நீங்க இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு
ஆஹ் சரி்கா ஏன்னா அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா கூட வெயிலுக்கு நாவன்னு குடிச்சுட்டு இருக்கலாம் அது கூட நல்லா இருக்கும்
ஆமா
அவரு கூட வந்து கூல்னா என்னா செஞ்சுதா ஏ அப்படியே சொல்லிட்டு கேட்டாரு சரி அதால அவனுது சுவாதி பிடிச்சுன்னா என்ன பண்றது
இல்ல கூழ் நல்லாதா வரும் களிதா ஓரளவுக்கு இதுவாகும் கூழ் வந்து நம்ம தண்ணியா தானே கரச்சிட்டு ஊத்வோ அதனால கெட்டி படவே படாது நல்லா கலர் உடன் தண்ணி மட்டும் கொஞ்ச தாராளமா வைக்கணு இது களி ஏன் கெட்டிப்படுனா நம்ம வந்து தண்ணி அந்த அளவுக்கு வைக்க மாட்டோம் கொஞ்ச கம்மியா
ஆ செரி்கா செரி உம் செரி்ங்கா அப்போ இன்னைக்கு ஊற வச்சு நாளைக்கு வேணா செஞ்சு பாக்குறேன் எப்படி வருதுன்ட்டு ஆ சொல்றேன்கா எதனா சந்தேகச்சுனா உங்களுக்கு க ஆ கேக்குறேங்க்கா அவுங்கங்ககிட்ட ம் இது எதையு மாமியார் ஒரு நாள் வந்தாங்க அவங்க ஒரு அவங்க ஒரு டைம் செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க செரி அவங்க நம்ம ஒருதுரையும் அவங்கிட்ட கேட்க முடியாதுல்லே அதனால நம்மளுக்கே தெரிஞ்ச்சினாக்கோ
செய்யறாங்கன்ட்டு பாத்துக்காங்க பாத்துங்கன்னா அதை பாத்தா அப்டியே நீங்க செய்லாம்
ஆ செரி்ங்கா நான் எங்கடா வெளியே போயிட்டு இருந்தேன் அவங்க பா செஞ்சு வச்சட்டு இருந்தாங்க மாவு கரைக்க சொன்னாங்க என்ன அது மட்டும் நான் கரைச்சு வச் சின்ன நான் எங்க வெளியே போயிட்டு வரறது த்துக்குள்ள கடைக்கு போயிருந்தே போயிட்டு வர்றதுக்குள்ள பாத்தா அவங்க செஞ்சே முடிச்சிட்கிறாங்க செரி அவுங்க கிட்ட இருந்து தா நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்பிடினறதுக்கு தான் நான் ன்னு சொன்னேன் அவுங்க பாத்தா அதுக்குள்ள செஞ்சே முடிச்சிருந்தாங்க செரி அதான்கா அவுங்க செரி கேட்டே எப்பிடியன்து
செஞ்சு பாருங்க செஞ்சு பட்டைய எப்பிடின்னு சொல்லி சொல்லுங்க
ம் செரி
நான் கூட நா ஞாயிற்றுக்கிழமை கூழு தான் செய்யலானுருக்கேன் முடில வெயிலுக்கு ஒன்னும்
ஆ ஆமாக்கா ம் இந்த கலில்லாம் செஞ்சா தொட்டுக்க என்னங்கா பண்றது
கறி கொழம்பு அது மாதிரி வச்சாதான் நல்லா இருக்கும் சிக்கன் கொழம்பு பீஃப் கொழம்பு அது மாதிரி மட்டன் கொழம்பு கறி கொழம்பு தான் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் சிலர் வந்து சட்னி அரச்சு சாப்பிடுறாங்க ஆனா எங்க வீட்டுல சட்னி அரச்சி யாரும் சாப்பிட மாட்டாங்க ஒண்ணு கருவாட்டு கொழம்பு மீன் குழம்பு கறி குழம்பு இப்பிடிதா வைக்கணு அவங்களுக்கெல்லா அப்பதா சாப்பிடுவாங்க
சேரி சேரிக்கா
அங்க அந்த கூழ கூட
ஆஹ் தூ கூழ்க்கு நம்ம ஊருகா கூட சாப்டலாம் ல தா கருவாட்டு கொழம்பு சாப்புடுவாங்களா
ஆஹ் கருவாட்டு கெழம்பு நல்லா இருக்கு ஊர்காவு நல்லா இருக்கு இப்ப மாங்கா ஊர்கா எல்லாமே நல்லா இருக்கு கூழுக்கு அப்றோ இந்த மோர் மிளகா இருக்குல்ல அது எல்லாமே சூப்பரா இருக்கு
ஆஹ் சேரி சேரிக்கா எல்லா எங்க எங்க மாமியார் குடுத்து அனும்ப்ச்சாங்க மோர் மொளகால்லா எங்க நாந்தா கூழு எனக்கு தெரியாதுலன்ட்டு செய்யாம ஆ அப்பிடியே வெச்சுட்டு இருக்க சேரி இந்த நா நாளிக்காது செஞ்சு பாத்து அது செஞ்சு வைக்க வேண்டியந்தாங்க்கா
உம்
அஹ அவரு வே
ஒரு ரெண்டு மூணு வாட்டி சரியா வராது அப்றோ செய்ய செய்ய பழகிறும் நம்மளுக்கு எனக்கே ஸ்டார்டில்ல அப் அப்பிடிதா ஒழுங்காவே வர்ல அதுக்கப்புறோ செஞ்சு செஞ்சு பழகி அத அதது செய்ய செய்
சேரிக்கா எப்டி நம்ம நா சும்மா அந்த ஸ்டீல் பாத்திரத்துல செய்யலா ங்களா இல்ல சட்டிட பான அந்த மாரி தா செய்யணுமா அக்கா
செஞ்ச டேஸ்ட் சூப்பரா இருக்கு பட் சட்டி பான இல்லனாக்கா நம்ம உழவு போல இது சாப்பாடு வேகவைப்பபோமே அந்த குண்டாளிய கூட செய்யலா அடிபுடி க்காது உன்கு இது ஸ்டீல் பாத்திரம்னாக்கா கொஞ்சோ நல்லா கனமான பாத்திரமா எடுத்துக்கணும்
ஆஹ் செரிங்க்கா செரி அப்ப பாக்குறேங்க்கா நான் செஞ்சு பாத்துட்டு என்ட்ட சொல்றேகா எப்படி வந்துச்சு ஆஹ் செரிங்க்கா ஆஹ் செரிக்கா நானும் போய் சமைக்கிறேன்
செரிம்மா சமைச்சுட்டு கூப்பிடுங்க ஆ செரிம்மா நானா போய் சமைக்கிறேன்
உம் செரிங்க்கா